அ வணக்கம் லியோ எ ப்பிடி இருக்கீங்க
நல்லாருக்க நண்பா நீங்க?
நல்லாருக்க நண்பா நீங்க எப்பிடி என்ன இப்ப அடுத்து என்ன பேசலான்ருக்கிங்க
நா என்ன நண்பா பேசுறது ஆ வேலயத்தி எதா பேசலான் இருக்கெ நண்பா அ வேலை என்ன செய்யிறோ என்ன பண்ணா அடுத்து முன்னேற்லா லைஃபுன் ஒன்னு இருக்குல லைஃப பாத்து
எவ எவ்வளொ நாளு தா அதா எவ்வளொ நாளுதா நம்ப வேல பாக்குறது வேற எ து ஆப்ஷன்லா இருக்குமே வேல மட்டுமே லைஃப் ஆயிடாதுல்ல
இல்ல நண்பா இப்ப வந்து வேலனா நம்ம ஒ பிஸ் பண்லா அதுவு நம்ம வேல தா நம்ம சொந்தமா ஒரு தொழில் வேலதா
இப்போ எப்படின்னா இப்ப சொந்தமா நீங்க தொழில் தொடங்குறீங்க அப்டின்னா அதான் நீங்க சொந்தமா தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் தோழி ஏதோ ஒரு தொழில் வச்சுக்கங்க என்னன்னா உங்களுக்கு தேவைப்படும்
அதான் நண்பா நான் ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கேன் அது வந்து என்ன தொழில்னு எனக்குன்னு தெரியல அதான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு கால் பண்ணியிருக்கேன் ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்களேன்
உஹம் நீங்க வந்துட்டு நான் இப்ப சொல்றேன் இதுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு எந்த மாரி தொழில் வேணாலும் தொடங்கிக்கலாம் ஆனா தொழில் தொடங்கிறதுக்கு முன்னாடி அதுக்க அதுக்கான எல்லாமே உங்கள்ட்ட இருக்கணும்
உம் என்னன்னா இரு
உம் அது க்கான எம்பிளாய் தொழிலாளர்கள் உங்களுக்கு வேணும்
உம் இல்ல அப்ப வந்து எப்டினா ஆட்டோ பார்ட்ஸ் வைக்கதுன்னா அதுக்கு தொழிலாளர்களாம் தேவையில்ல அது நானே
ஹலோ உங்களுக்கு நீங்க நீங்க என்ன கேட்டீங்க உங்களுக்கு எந்த மாரி தொழில் வைக்கணும்னு சொல்லி கேட்டீங்க
ஆஹ் இப்ப தொழிலாளர்கள்ல்லாம் இப்ப அவங்களுக்கு சேலரி தரணும்ல
ஆஹ் இப்ப நீங்க எந்த மாரி தொழில் வைக்கலான் இருக்கீங்க
நான் என் ஆட்டோ பார்ட்ஸ் அது மாரி சோலோவா
ஆட்டோ பார்ட்ஸ் ஆட்டோ பார்ட்ஸ்னா அந்த ம் எது சம்பந்தப்பட்ட சொல் ஆட்டோ பார்ட்ஸா எலக்ட்ரிக்கல் சம்பந்தமாவா இல்
ஆட்டோ பாட்ஸுனா மெக்கானிக்கல் மெக்கானிக்கல்லா
ஆ ஓகே அந்த பார்ட்ஸ் எல்லாமே
ஆமா மாவராளா எல்லாமே வந்துரு
எல்லாமே எல்லாமே ஓகே அது நீங்க ஃபஸ் த்து ஒரு எடத்துல போயிட்டு நீங்க ஃபஸ்ட் பேசனுமே ஒவ்வொரு எடமா ஏ ரி எறங்கணு ஆ எந்த எடத்துல அதா எந்த எடத்துல த்துல வந்துட்டு வெல கம்மியா இருக்கு கோ நீங்க வாங்கிட் ந்தானே விக்க போறீங்க
ஓ வாங்கிட்டு வந்து நா வந்து ஹோல்சேல்ல எடுத்துடுவே
அதா நீங்க ஹோல்சேல் எடுக்கிறதா இருந்தாலு இப்ப நறையா எடத்துல இருந்து அவங்க வந்து நம்மளுக்கு இது வந்துட்டு விநியோகோ செய்றாங்கோ
ம்
ஆனா அதுல நறைய பேர் இருக்கிறாங்க நறைய பேர்ல யாரு கம்மியான விலைக்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ நம்ம வாங்கி தானா நம்ம ஒரு லாபத்த எடுத்துக்கிட்டு தானே வாடிக்கையாளர்ட்ட கொடுக்க முடியு
ஆமா இப்ப அதுதா இப்ப ஹோல்சேல் எடுக்கிறப்ப இப்ப நம்ம வந்து இப்ப வந்து நம்ம வந்து நம்ம விக்கிற பொருல இருந்து பைன்ஞ்சு ரூவாயிக் விக்றோனா நம் வந்து அத எடுக் விக்ரபொருள வந்து ஏழு ரூவா அதுமரி இதா நம்ம எடுப்போ
ஆமா அதுதா இப்போ வந்துட்டு நெறையா எடம் நறைய ஆ
ஆனா எடுத்தோனே நம்ம வந்து லாபத்த பாத்துருக்க முடியாதுல
எடு எல்லா எடுத்தோனே லாபங்கறத பார்கக்க முடியாது ஆனா ஒவ்வொரு ப்ராடக்ட் வெளில போகு போது ஒவ்வொரு லாபோ இருக்கு
உம் உம்
ஓகேங்களா இப்போ வந்துட்டு நார்மலா ஒரு பைக்குக்குள்ள அந்த ப்ரேக்கோ இல்ல அந்த டயரோ எப்புடியு நீங்க எடுத்திரு டுப்பீங்க ஒரு டயர் வந்துட்டு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு எடுத்துிருப்பீங்க அப்டின்னா நீங்க ஒரு அறநூறு ரூபா குடுப்பீங்க உங்களுக்கல நூறு ரபா லாபம் தா ஆனா நீங்க மொத் முதல் நீங்க அந்த மாசத்துல முதல்ல போட்டது வந்துட்டு ஒரு ஒரு லட்ச் சருவா நீங்க லாபம் போட்டிருக்கீங்கன்னா
ம்
அந்த ஒரு லட்ச ரூவால அந்த டயர் வந்துட்டு ஐந ஐநூறு ரூவாய்க்கு எடுத்து அறநூறு ரூவாய்க்கு போகுதுன்னா உங்களுக்கு நூறு ரூவா லாபோ
ஆமா
ஓகேங்களா அந்த ஒரு லட்சம் உங்களுக்கு ஒரே நாள்ள வராது ஆனா அந்த ஒரு லட்சம் ரூவாங்கறது வந்துரு அதா அந்த ஒரு லட்ச ரூவா உங்களுக்கு வந்துரு உங்களுக்கு லாபமு வந்துரு ஏன்ன உங்களுக் ஒவ்வொரு ப்ராடக்ட் வெளில போனாலுமே உங்களுக்கு லாபோ இருக்கு ஆஹ் ஓகேங்களா ஏன்னா இந்த ப்ராடக்ட் வட்டு எல்லாமே கொ நீங்க வாங்கி எடுத்த அன்னைக்கே எதுவுமே வெள்ளபோவது எல்லா கொஞ்சோ கொஞ்சோ கொஞ்சோ கொஞ்சமா போகு இ அந்த கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போதுங்கறப்போ ஆஹ் நீ இந்த கொஞ்சோண்டு ப்ராடக்ட் தா போயிருக்கு அந்த அதோட அந் இந்த ஸ்டாக் நம்மள்ட்ட இல்ல ஓகேங்களா இல்லைங்கிறதுக்காக அது இல்லன்னு சொல்ட் நம்மோ வந்துட்டு அந்த ஒரு ஸ்டாக்குக்காக நம்ம வந்து ஒ நம்மளுக்கு வந்து தனியா லோடு கேட்க முடியாது நம்ம எல்லா ஸ்டாக் க்குமே ஒரு கொட்டேஷன் போட்டு எல்லாத்துலயு கம்மியா போட்டு இது கொஞ்சம் அதிகமா போட்டு அதா நம்ம வந்துட்டு அவங்கள்ட்ட நம்ம ஒரு ளோடு கேட்க முடியு ஓகேங்களா ஏன்னா நீங்க வந்துட்டு எல்லாமே உங்கள்ட்ட பெர்பெக்டா இருந்தாலுமே உங்கள் ட்ட அதிகமா ஒரு பொருள் வெள்ள போது அப்பன்னா அது நீங்க அடுத்த முற அதிகமா வாங்கணு எந்த பொருள் கம்மியா போதோ அந்த பொருள கம்மியா வாங்கி அதுக்கி ஏத்த மாரி இந்த பொருள அதிகமா எடுத்துக்கணு அது ஒரு சுழற்சி முற தா நீங்க உங்களுக்கு வர லாபத்த மட்டு தனியா எடுத்து வச்சுட்டு ஆ ஒரு நூறு ரூவாலாபமோ வருதுன்னா அந்த ஐநூறு வாங்கறத அமௌட்ட மறுபடியு நீங்க முதலீடா போடணு உங்களோட முதலீடு வந்து அந்த ஒரு லட்ச ரூவா மட் மட்டுந்தா
இப்ப அதுக்கான நம்ம எடம் வேணும்ல எந்த வக்கிறோ எங்க வச்சா ஓடும் எங்க வச்சா ஓடாது
இப்போ அதுக்கான ஆமா நீங்க ஆட்டோ பாட்ஸ் ஆமா அதுவு கரெக்ட் தா நீங்க ஆட்டோ பார்ட்ஸுங்கிறப்போ ஆ அந்த அதிகமா வந்துட்டு அந்த இப்பின்னா கார்ல்லா வெள போ தெரியுமா ஸ்டோ ரூம் காரு பைக்கு
ம்
ஆ அதுலா கொஞ்சம் பக்கத்திலயே இருக் க்குற எடமா பாத்து வக்கிறாமாருக்கு இல்லயா அதிகமா சிட்டி ஆ நறைய மக் கள் பொழக்க அதிகமா உள்ள எடொ நறைய வாகனங்கள் அதிகமா பொழ க்க உள்ள எடொ அந்த மேரி எடத் துல நீங்க வச்சீங்கன்னா இப்ப வாகனங்கள் திடீர் பழுதாவு து ஆ உங்கள்ட வந்து வாங்குறமாருக்கு அப்புடியில்லயா அந்த அ மெக்கானிக் கடையெல்லா இருக்குல்ல பைக் ரிப்பெர் பண்ற எடோ கார் ரிப்பர் பண்ற எடொ அதுங்களுக்கு பக்கத்துல நீங்க வ ச்சிருந்தீங்க அப்புன்னா
இல் இப்ப மெக்கானிக்குன்குத நா ஒரு செல செல டே மெக்கானிக்கல் ஆ ஓரளக்கு பாப்பாங்க சில மெக்கானிக்கல் வந்து பர்ஃபெக்ட்டா பாப்பாங்க அத நம்ம சூஸ் பண்ணி வ க்கிறத்துக்கு ஒரு எடொ வேணும் முல இப்ப நம்ம ஏனோ தானோன்டு அங்க ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சிருக்காங்க
ஆமா இப்ப எந்த எடத்துல வந்துட்டு அதிகமா வந்துட்டு ஓகே இவுங்கள்ட்ட போனா ஒடனே ரெடி பண்ணி குடுத்துருவாங்க அதில்லாம இவுங்க ரெடி பண்றது பக் கத்துலே நம்ப பாட்ஸு வாங்கிக்கலா
ம்
அப்டி இருக்கணு அந்த நம்பளுக்கு எப்புன்னா ஒரு எப்போ நம்ப திடீர்லா போயிட்டு ஒரு எடத்துல வக்க முடியாது நம்ப ஒரு நாலஞ்சு பேர் கடைய ஏறி எறங்குவோ அந்த எடத்துல இவுங்களோட பேரு அதிகமா நம்ப காதுல விழு இந்த இவுங்க வந்து நல்லா பண்ணி குடுக்குறாங்க இவுங்கள்ட வண்டி குடு த்தா கரெக்டா பண்ணி குடுத்துர்றாங்க எந்த கொறையுமே இல்லா ஒன்னு சொல் டீ யாராத்துஒண்ணு ரெண்டு பேர் இருப்பாங்க
இப்ப இப்ப வந்து இப்ப நம்மளு அவங்களு பா இப்போ நம்மளு அவங்களு கொஞ்சோ லைட்டா பாட்னர்ஷிப் மாரி வந்து கொஞ்சோ மெயின்டேன் பண்ணிக்கலா இப்போ அவங்களு
இல்ல பாட்னர்ஷிப்புங்ரத விட இல்ல இன்னொரைடு பண்லா இப்போ நீங்க வந்துட்டு இப்ப மொ த்தமா எடுக்குறீங்கங்கிறப்போ உங்களுக்கு நண்பர்கள் இருப்பாங்க அவங்க யாராச்சு அந்த மெக்கானிக் கள் சம்மந்தமா இது பண்ணி இருப்பாங்க கேங்களா அவங்களுக்கு நீங்க வேல குடுத்த மாதிரியு இருக்கு
உ
ஆ இந்த பக்கோ நீங்க வந்துட்டு உங்களோட அந்த ஆட்டோ பாட்ஸுங்கிறத ரன் பண்ண மாத்ரியு இருக்கு
ஆமாமா
இந்த பக்கோ உங்களோட பொருள வாங்கிதா இங்க அவங்க இது சேல் பண்ண போறாங்க
ஆமா
இப்பனா உங்களுக்கு வந்துட்டு இந்த பொருள் மூலமாவு ஒரு லாபோ கெடைக்குது அந்த பொரு பொருள்ள வந்துட்டு வேற ஒரு அதே பக்கத்து மெக்கானிக் கடையு உங்களுடையாவே இருந்தாலு அதுலயு உங்களுக்கு தான லாபோ கெடைக்கு போது
ஆமா இப்ப ஆட்டோ பாட்ஸு வக்கணு இப்ப மெக்கானிக் இதுவு வக்கிற மாரி இருக்குதுல
வச்சா உங்களுக்கு வந்துட்டு லாபோ எப்பினா நீங்க வந்து சம்பளோ தா குடுக்க போறீங்க
ஆமா இப்ப மொச சம்பளோனு பேச வேண்டியதா இருக்குல
ஆமா அது வந்து எப்பின்னா உங்களுக்கு அது லாபோ தான நல்லா ஒரு மெக்கானிக் வேல பாக்குறா அவனால வந்துட்டு ட்டு சொந்தமா த தொழில் தொடங்க முடியல அவனுக்கு நீங்க வந்துட்டு ஒரு கட ரன் பன்னிய மாறி பாத்துக்க சொல்றீங்க சம்பளமு குடுத்துற்றீங்க உ அப்டிங்கபோ இல்லயா அந்த எடோ உங்க எடமா வச்சுக்ங்க ரெண்டுமே ஒங்க எடமா இருக்கிற போ அந்த எடத்துக்கு அவன்ட்ட நீங்க வாடக வாங்கிக்கலா அவே ஓ உசாரா இருந்துட்டு போட்டு
உ
அப்டி நீங்க பண்ணிக்கலாமே உங்களுக்கு வந்துட்டு எடோ இருந்து நீங்க வாடக வாங்குனா செரி
உ
உ
இப்ப வந்து ஆட்டோ பாட்ஸ் வக்கனு ஒரு முடிவு வந்துருப்ப இ வந்துருக்கு ஒரி நா சிட்டில வக் கலா நீங்க சொல்லிருக்கீங்க சிட்டி வைக்கும்போது இ எப்பின்னா அவங்க நம்மள்ட்ட சிட் சிட்டில போய் நம்ம நம்ம தா உடகைக்கு போய் கேக்குற மாரி இருக்கு ஏனா சிட்டில நம்ம எடுத்தோனே நம்ம எடத்த வாங்கிட முடியாதுல
ஆமா அதுவு கரெக்ட் தா
உ அதுக்கப்பறோ அ திங்ஸெல்லா எறக்கணு லோட் சார்ஜு
அதா நீங்க உ
உம்ம எ
ஆமா இப்போ வந்துட்டு உங்களுக்கு லோடு வருதுனா எல்லாமே சேந்துதா வரு செரி உங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்போட்டுங்கிறது எல்லாமே அவங்கள்ட்ட இருந்து நேரவே வந்துற்றது அந்த பார்ட்ஸோட ரேட் போட்டே அது இன்னே உங்களுக்கு சேந் டியே அதுல வந்துரு நீங்க பார்ட்ஸுக்கு தனி ரேட் டே அல்லந்து வர ஆளுங்களுக்கு தனி ரேட்டே அப்பறோ வண்டிக்கு தனி ரேட் டு வண்டிக்கான டீசலுக்கு தனி ரேட்ல்லா நம்ம குடுக்க வேண்டிய அவசியமே கெடையாது நமக்கு லோடு மொத் தமா ஆமா நீங்க மொத்தமா லோடு எறக்குறீங்க அப்டினா எல்லாமே அதுலே சேந்துரு ஒரு ரெண்டு லெச்சமா ரெண்டு லெச் சேத்து குள்ளயே உங்களுக்கான பாட்ஸு அந்த லேபர் சார்ஜ் ஜி அப்றோ வண்டியோட வாட க எ எல்லாமே அங்கெருந்து வர அந்த டோல் கேட் டமௌண்டு வரைக்கு அதுலெயே சேந்துரு எனா நீங்க வந்து மொத் தமா தானெ எடுக்குறீங்க மொத்தமா எடுக்றீங்கருபொய் கொறச்சு தா எடுப்பிங்க கொறச்சு போட்றப் போ அங்கெந்து அவுங்க நேரடி நேரடியா டெலிவரி பண்றாங்க அப்புன்னா நம்பளுக்கு இலவ சமாதா பண்ணி குடுப்பாங்க
ஓ சோ ஒரு ஒரு வேல ஆர்டர் எடு க்கும்பொது அவு ங்க வந்து இல்ல ட டெலிவரி சார்ஜ்லா அது நீங்க தா பாத்துக்கனு அது நம்மளு லைட்டா கொஞ்சொ சிக்கல் தான
இல்ல நம்ப எப்பிடி பாத்தாலு நம்ம வந்து மொத்தமா எடுக்குறோ
ம் ம்
நம்ம மொத்தமா ஒரு பொருள் எடுக்குறோனா நம்பள்ட இங்கெருந்து சில்லறையா வெள்ல போது
ம்
ஓகேங்களா சில்லற இப்ப நம்ப வந்துட்டு ஒரு பொருள் பத்து ருவாய்க்கு எடுக்குறோ அப்புன்னா நம்ப இருவது ருவாய்க்கு குடுக்குறோ
ம்
அதோட அந்த இருவ ருவாங்கிறது வண்டியோட வாடக நிக்கிது அதுலயே ஆ அப்பற வந்து ட்டு அந்த லேபருக்கான சார்ஜ் அமௌண்ட்டு குடுக்குறோ அப்போ மிச்ச வந் து அதுல உங்களுக்குமா உங்களுக்குல்ல லாபந்தா
ம் அம்மாமா
பொய் அம்மா இப்ப என்ன பத்து ருவா பொருளு இருவருவாய்க்கு பொ போகுதுனா
ம்
அதா பத்து ருவா பொருளு இருவருவாய்க்கு